ஆ சொல்லு
கேக்குதா தோழி என்னோட இணைப்புக் சரியா இருக்கா
ஆ சரியா இருக்குங்க
நல்லது தோழி நல்லது
ம் நல்லாருக்கிங்ளா ம் நா நலமா இருக்க நீங்க எப்டி இருக்கிங்க ம்
சொல்லுங்க தோழி என்ன பண்றிங்க சாப்ட்டிங்ளா
ம் இல்ல தோழி இதுக்கு மேலதா
ஓ செர் செர் செர் செர் நானு இனிமேதா தோழி நாம என்ன மாதிரியான தலைப்பு பத்தி பேசலா
ம் நீங்களே சொல்லுங்க என்ன பேசறிங்கன்ட்டு இல்ல நானே எதுனா சொல்னுமா
நீங்க சொல்லுங்க அத நம்ம விவாதிக்கலா இல்ல அத பத்தி நம்ம பேசலா
ஆஹ் சரிங்க என்ன மாரி தலைப்பு சொல்லாம் நா ஃபோன்ல அன்னைக்கி சின்ன ஷார்ட் வீடியோ மாரி பார்த்த அதாவது ஒரு சின்ன பொண்ணு அஞ்சு வயசுப் பொண்ணு அவங்க வந்து ந்த செஸ்சு சூதாட் ட்ட விளயாடுவாங்கல்ல
ஆமா
அது வந்து ம்ச் செஸ் அது தமிழ் எனக் தெர்ல அது வந்து து அவங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க தாத்தா கூட கத்துண்ட் இருக்காங்க அவங்க அவங்க தாத் த்தா வந்து காட்டுலதா இருக்குவாங்க சின்ன வயசுல இருந்து அவங்க தாத்தா கூட விளையாடி அப்பிடியே அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சி விளையாடி விளையாடி அந்த பழக்கமாயிட்டு அதுல அவங்க தாத்தாவே ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்க உங்க
ஓ ஆஹ்
ஆஹ அவ் விளையாடி விளையாடி அஞ்சு வயசுலயே அவுங்க தாத்தாவே ஜெயிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்ரோ என்னது உம் ஆனா உங்க காட் ல இருக்கிறதுனால அங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டோ
சரிங்க ஆஹ்
அப்ரோ வந்து ஆஹ் சாப்பாடுறக்கே ரொம்ப கஷ்டோ அவங்க தாத்தா என்ன பண்றாங்க இந்த மாரி சென்னையில வந்து செஸ் பிளேயர்ஸ் அங்கெல்லா நெறைய இருக்காங்க அவங்கள போய நீ ஜெயிட்டுவா அங்க போனேன்னா உனக்கு சாப்பாடு கிடைக்கு அப்பிடின்றாங்க சேரி இந்த பொண்ணு சென்னை போயிருறாங்க போய் ஒரு ஒரு செஸ் பிளேயர் பெரிய இடத்துல போயிருறாங்க அங்க போயிட்டு அங்க அங் வந்து என்ன பண்றாங்க ஒரு பெரிய ஆள் அவுங்க அவுங்க வந்து செஸ் சாம்பியன் மட் தான் கூடுவாங்க
சரி சரி உம்
பொண்ணு என்ன பண்றோ அங்க இவள உள்ளவே விடமாட்டாங்க அங்க அவுங்க பி ஏ லா ஆனா அவங்க தள்ளி விட்டுறாங்க அப்றோ இவ எனப் பண்ற போய் செஸ்சு செஸ் சீட்ல உக்காந்து அந்த இது வந்து ஜெயிச்சிடுறா இவளே அப்றோ அங்க எல்லா பாத்துட்டு இருந்து யார் அது செஸ் இது ஜெய் கிறாங்கன்னு டு வந்து பாக்குறங்க இந்த பொண் மயங்கி விழுதிட்டுருக்குது பசில
ஐ ஆஹ் சரி சரி ஆஹ்
அதுக்கப்புறம் என்னாச்சு இவங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி ஒருத்தர் இருக்காங்க அவங்களும் செஸ் வே அவுங்க வந்து ரவுடி ரவுடி கேங்கு
சரி சரி ஆஹ்
அந்த ரவுடி கேங்கு வந்து இவங்கோ கூட ஜெயிச்சுவெளயாண்டா ஜெயிச்சிட்டாங்கனா அவுங்க கைய வெட்டிடுவாங்க அந்த மாரி
ஓ அந்த மாரி
அந்த மாரி ஆஹ் அந்த மாரி பண்றாங்க அதுக்கப்றோ என்ன பண்றாங்க ஓ அவுங்க போய் இந்த நல்லவரு பேரு வந்து ராகவ்
சரி
உம் அவங்க பேரு வந்து சம்மனு எதோ எதோ ஒரு பேரு ஆ ன்னோ வந்து என்னா பண் எங்க அவுங்க அங்கருந்து அவங்க ஆலயே கூட்டு வந்து ஜெயிக்க வக்கிறாங்க இந்த பொண்ணு கூட இல்ல இந்த ரா ங்க இன்னொருத்தரு பெரிய இருக்குறாரு அவுரு வந்து வே அவுங்க பி ஏ அந்த மாரி அவங்க ரெக்கமெண்ட்டு பண்ண ஆளு ஜெயிக்க வக்கிறாங்க ஆனா வந்து அவுங் கட்டி இவுங்க தோத்தர்றாங்க யாரு இந்த ஆப்போசிட் பார்டிகள்ட தோத் த்துறாங்க அவுங்க ஆஹ் அது என்ன பண்றது
சொல்லுங்க தோழி
கைய வெட்டிடுவோ அப்டிகிறாங்க தோத்துட்டா கைய வெட்டுவோ நா ஜெயிச்சி காட்றே நீங்க அவுங்க கையல வெட்டவேனா அப்டின்னு அதுக்குனு உனக்குதாமா தெரியுறே என்ன பண்ண உனக்கு இதெல்ல என்ன தெரியு அப்டி அங்க அதுக்கு இல்ல எ நா ஜெயிக்குவே அப்டின்ட்டு அந்த பொண்ணு அவுங் ஆளும் கூட ரெண்டாலு கூட ஜெயிச்சி
சரி சரி
அந்த ஓ
ஒங்க இணைப்பு உங்க இனைபு பிரேக்காய் பிரேக்காய் வருது
செஸ் சாம்பியன் ஒத்துக்கறாங்கள அவுங்களே ஒக்கார்றாங்க இப்ப கேக்குதுங்களா
ஓ அதா நம்ப ஆஹ் கேக்குது தோழி அதா நம்ப எவ்ளோ ஒரு முயற் ச்சு எடுக்கறப்போ நம்ம அவளோட கோலுக்கு சோ அந்த அளவுக் க்கு வந்து நம்ம அதுல வந்து முழுமையா இருந்தோ அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம் தோழி
உம்
கண்டிப்பா
ம் ஆனா அவங்களே ஜெயிச்சு காட்டிருது ஆ து அவனுக்கு ரொம்ப ஷேமாயிட்து அப்புறோ அந்த அவன் பண்ண யார் ஜெயிச்சாலு அவன் தா கைய வெட்டுவல அதனால அந்த பொண்ணு கைய வெ த்துக்கு இது பண்றோ அப்ரோ இந்த இன்னொரு ஆப் நல்லா இருக்குறார்ல அப்றோ என்
ஆஹ் அவங்க காப்பாத்திருவாங்க கண்டிப்பா கண்டிப்பா நம்ம உண்மையாவு தாது ஈடுபாடோட கத்துக்கிட்டோ அப்படின்னா வந்து நம்ம யார பார்த்து பயப்
யிச்ச ஐம்பது லட்சோ யிச்ச ஐம்பது லட்சோ அந்த ஐம்பது லட்சத்த அந்த பொண்ணுக்கு குடுக்கறாங்க அந்த பொண்ணுன்னா தெர்மா எனக் மூணு சாக்லேட் தா போதுனு கேக்குது
ஆப்பா ஆமா அந்தப் அந்தப் பொண்ணு அந்தப் பொண்ணோடப் தேவை அவ்வளவுதானா அந்த பொண்ணு பெருசா யோசிக்கல ஆமா அதா ஒண்ணு வந்து பெருசா யோசிக் இதுல நம்ம வந்து காச சம்பாதிக்கணும் இது பண்ணணும் அப்படின்ற மார் க்லா யோசிக்கல நமக்கு தெரிஞ்சதை நமக்கு தெரிஞ்சதை வந்து நம் ம்ம விளையாடி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற
ம்
ஆஹ் கண்டிப்பா உம் பணத்த பணத்த முன்னிலைப்படுத்தாம வந்து திறமைய மட்டு இது பண்ணு சரி சரி சரி அதான் அதான் அப்படியும் இருக்காங்கல்ல நம்ளுமே வந்து இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கறோம் அப்படின்னா வந் து நம்ம வந்து நம் தெறமையும் இதுவும் மட்டும் இருந்தா போதும் தைரியமா நம்ம எதனாலுமே வந்து செய்யலாம் நம்ம பிள்ளைங்களுக்குமே இப்ப ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க அப்டின்னா வந்து ஜெய்க் க்கிறது தோக்குறது ஆஹ் சொல்லுங்க
அந்த பொண்ணு ஆனா அவ்ளோவு அந்த ஜெய்க்கன் ம்ஹ் அவ்ளோவு ஜெய்ச்சு காட்டிட்டு ஒ அதாது அவங்க ரவ்டியு தெரிஞ்சு நா ஜெய்க்கிற அப்டின் அவங்க எதிர்த்து பே பேச
ஆமா அந்த தைரியோ அவங்க திறம மேல இருந்த தைரியத் துல அந்த பொண்ணு பேசுது பேசி அத ஜெயிச்சுமே வந்து பணோ எனக்கு இப்ப நா ஜெய்ச்சு நா ஜெய்ச்சிட்ட எனக்கு பணோ வேணுனு அந்த பொண்ணு சொல்லவே ல பாத்தீங்ளா ஜெயிச்சுட்ட ஆனா எனக்கு அது தேவயில்ல அப்டின்ற மாரி தான நிக்கிறாங்க
பாடு இல்லனா இந்த மூண் சாக்லேட் தா அது கேட்டது
ஆ அதுதா அதுதா நம்ம வந்து தெறம மேல மட்டு நம்பிக்கய வச்சம்னா எல்லாமே தானா கடைக்கு தோழி கண்டிப்பா கண்டிப் ம் இப்ப நம்ம பசங்களுக்குமே வந்து நம்ம அதான சொல்லி குடுக்குறோம் ஒரு போட்டில கலந்துக்குறாங்க அப்டின்னா வந்து ஜெய்க்கிரோ தோக் குறோ வந்து ரெண்டாது விஷ்யோ ஆனா நமக் கலந்துகிட்டு நமக்கு வந்து அது மூலமா ஒரு அனுபவோ கடைக்குதுல சோ அதுதா நமக்கு மொதல்ல வேணு அந்த அனுபவோ இருந்துச்சு சுனா நமக்கு வந்து எந்த எடத்துல வேணாலு தைரியமாவு என்ன சொல்றது தைரியமாவு ஆ என்ன சொல்றது நம்ம ஈடுபாடோட வெளையாண்டோனா நம்ம பனாலு ஜெய்க்கலா சோ ஆனா நம்ம கலந்துக்கணு கலந்துக்கணு கலந்துக்காம நம்ம வந்து அத வந்து வேணானு சொல்லி விட்ர கூடாது முடியுதோ முடியலையோ கலந்துகிட்டு நம்ம ஜெய்
இத்தனைக்கு அவ்ளோ அவங்கள பெரிய சாம்பியனு தெரிஞ்சு அந்த பொண்ணு நா உ கூட விளையாட்ற அப்டின்னு ஒரு இது எத்து ஜெய்க்குது
தானா வர் தோழி தெறம மட்டு இருந்துச்சுனா போது தைரியோ தானா வந்துடு என்னால முடியாததா நா என்னால கண்டிப்பா இத பண்ண முடியு
ம் சனைைக்கு அந்த நல்ல ஒரு ஓனர் இருக்கிறாருல ராகவனு ஒருத்தரு அவர் சொல்றாரு அவரு வந்து கண்டிப்பா அந்த பொண்ணு ஜெயிக்கு அவங்க இப்ப பி எல்லா சொல்றாங்கோ இந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் தோத்துருவா எவ்வளோ போய் அமுச்சுிக்கிறீங்களேன்னு கேக்குறாங்க இல்ல அந்த பொண்ணு சாமர்த்தியம் தெருது பார்த்தாவே அவ கண்டிப்பா ஜெயிக்குவ தோணந்து அப்படின்ற வந்து நல்ல ஒரு
கண்டிப்பா அந்த நம்பிக்கதா தோழி அத பார்த்தோன அந்த நம்புரோ ல அவுங்க பண்ணுவாங்க இவங்க செய் ங்க இவங்க அதை கரெக்டா பண்ணுவாங்க அத முடிப்பா ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு தருமையில நம்ம நம்பிக்கை வைக்கிறோம்ல்ல அந்த நம்பிக்கையை வந்து து நமக்கு வந்து நல்லதா இருந்துச்சு அப்படின்னா வந்து அது கண்டிப்பா நமக்கு கைகொடு கு சொல்லுவாங்க சோ கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா நம்மளுமே இது இதுல இருந்து நெறய நம்ம கத்துக்கலா தோழி நம்மளுமே வந்து தெரமைய மட்டும் வளர்த்து கத்துக்கணு தெரமைய நம்பி மட்டுமே இருக்கணு வேற எத பத்தியு நம்ம யோசிக்க அவசியம் இல்ல நம்ம எந்த இடத்து ல இருந்து வந்துருகோ நம்ம எப்படி இருக்கோ அப்படி அத பத்திலா தேவயே இல்ல அந்த திறம மட்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து தைரியமா வந்து எங்கனாலு போய் எதனாலு வந்து சமாளிக்கலா
ஆமா
கண்டிப்பா கண்டிப்பா ம் அடுத்து நம்ம அடுத்து அவங்களுக்கும் அததான சொல்லி கொடுக்கணும் நீங்க தைரியத்தோடு இரு அப்டின்னு தான நம்ம சொல்றோ தைரியமா இருக்கணு எங்கனாலும் எத என்னால வந்து பாருங்க நீங்க தப்பு பண்ணாத வரைக்கும் நம்ம எதுக்கு பயப்படணும் நம்ம தப்பு பண்ணாதான் நம்ம பயப்படணும் நம்ம தப்பு பண்ணாம நம்ம எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து தைரியமா இருக்க சொல்லி நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி் குடுக்கனு தோழி
ம்
கண்டிப்பா கண்டிப்பா ம் நீங்க வேற ஏதாவது கருத்து சொல்றீங்க சொல்லுங்க தோழி
உஹம் இந்த மாதிரிதான் இன்னைக்கு பார்த்தேன் அந்த பிலிம் தான் சின்ன ஷார்ட் ஸ்டோரி உ
கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரியில தான் தோழி அது என்ன சொல்றது அந்த கருத்து வந்து ரொம்ப ஆழமா இருக்கும்.
ஆமா.
இப்ப அந்த பொண்ணு வந்து சாப்பாட்டுக்காக தான் விளையாடவே வந்தா மற்றபடி ஜெக்கணும் இது பண்ணணும் பெரியால் ஆகணும்ன்றது ஜெயிக்க வரல சாப்பாடு கிடைக்கும் அதான் அதுதான் அந்த இத நம்பி வந்தா ஆஹ் அத அவள அவளை நம்பி மட்டுமே அவ வந்
இது பெரிய ச அவங்க தாத்தாவும் பெரிய செஸ் சாம்பியன் தான். ஆனா அவங்க வந்து அந்த பொண்ணு காட்டுல விட்டுக்கிறாங்க காட்டுல இருந்து போய் வளர்த்து தந்துக்கிறாங்க உம் ஏன்னா அம்மா வந்து அப்பா வந்து இல்ல போ தெரியது அம்மா வந்து விட்டுட்டு போயிட்டாங்கு தெரியல அதனால நம்ம இந்த பொன்னையும் வளர்க்கணும் இவளுக்கு வந்து தைரியத்தை கொடுக்கணும் இந்த வயசுலயே
ஆமா கண்டிப்பா அந்த அஞ்சு வயசுல அந்த சின்ன வயசுல அதுக்கு என்ன தெரியும் நம்ம கத்துக்கறிறது நம்ம சொல்லி குடுக்கறிறது தான் அப்படின்ற பட்சத்துல வந்து அவங்க அத கத்துக்கிட்டு தைரியமா அந்த பொண்ணு போ முடியாதுன்னு சொல்லிட்டுதான் எதுவுமே நடந்திருக்காது இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லி தைரியமா போய் அந்த முடிவு எடுத்ததுனால மட்டும்தான் அந்த பொண்ணால் ஜெயிக்க முடிஞ்சது. இல்ல நான் போல எனக்கு பயமா இருக்கு
உஹம் அவங்க ரவுடி அவங்ககட போகமாட்டேன் அப்படின்னு உஹம் அப்படின்னு எல்லாம் பயந்துருந்தா அவளுக்கு ஒண்ணுமே இத்தன்னைக்கு அவளுக்கு ஐம்பது லட்சமா வந்து ஓனர் தராங்க இன்னைக்கு ஐம்பது லட்சம் சொல்ல வேண அது காச எல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு மூணு சாக்லேட் மட்டும் கொடுங்க போதும் அப்படின்
ஆஹ் அப்படின்னு சொல்றதுக்கே அந்த ஒரு பெரிய மனசு வேணும்ல அ மனசு எவ்வளவு சுத்தமா இருதா வந்து இத வேணான் சொல்றதுக்கு மனசு வந்திருக்கும்.
உஹம்.
அந்த மாதிரியும் சில பேர் இருக்கதான் செய்யறாங்க பணத்தை மட்டுமே நம்பி இருக்காம திறமை திறமைதான் எனக்கு வேணும் திறமைதான் எனக்கு முக்கியம் அதுக்காக நான் என்ன வேனா செய்வேன் அப்படின்ற மாரி தைரியமா சில பேர் இருக்காதானே செய்றாங்க
ஆமா உம்
கொ தைரியமா இருக்கணும் அப்டின்னு சொல்லி சொல்லி கொடுக்கணும் தோழி நல்லது தோழி நல்லது தொழி நம்மளோட நேரம் முடிந்தது இன்னொரு அழைப்புல சந்திக்கலாம்
ஆஹ் சரிங்க ஆஹ் நன்றிங்க உம்